ஹலோ கேக்குதா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டேன் சிஸ் நீங்க சாப்பிட்டீங்களா
சாப்பிட்டோ தோழி
ஓகே தோழி அப்புறம் என்ன
அப்புறம் என்ன வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க
நல்லா இருக்காங்க ஏன்னா இப்போ நா பக்கத்து வீட்டுல தா அங்க மாம மாமியார் எல்லாம் இப்போ குடும்பத்துல வந்து இந்த காலத்துல வந்து பாார்த்தீங்கன்னா அப்படின்னா குடும்பம் வந்து ஒரு ஒற்றுமையா இருக்காங்களா அப்படின்னு சொல்ல போனா ரொம்ப குறைவா தான் இருக்கு தோழி ஏன்னா நா பாக்குறே மேல அவங்க வந்து ஆஹ் ஒரு பையன் பையனுக்கு மேரேஜ் ஆச்சு அவங்களுக்கு குழந்தை இருக்கு பட் அவங்க குழந்தை இல்லாமேரேஜ் ஆயிட்டு அவங்க எல்லாம் வெளியில இருக்காங்க பட் நா இருந்து பா பாத்ததெல்லா வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க பொண்ணும் வராங்க கொழந்தைய வச்சுட்டு வராங்க இதே இது வந்து அந்த பையனோட பொண் பையனோட பசங்க இருக்காங்களா அவங்க பையன் ரொம்ப குட்டி பையன் தான் ஒரு ஆறு மாசம தான் இருக்கும் ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க எ என்ன இப்ப நா வந்து என்ன குடும்பம்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் நா கொண்டு வரேன் ஏன்னா இப்ப நம்ம குடும்பத்துல வந்து என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை என்பது வந்து நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்களா ஆஹ் என்னன்னா அனைவரும் சேர்ந்து ஒரு அன்புடன் புரிதல் இருந்தா மட்டும் தான் அவங்க வந் து ஒன்றாக வாழ முடியும் ஏன்னா ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஒரு புரிதலை இல்லைன்னா அவங்க உண்மைக்குமே ஒற்றுமையா இருந்து வாழ முடியாது ஏன்னா குடும்பத்துல வந்து ஒற்றுமை இருந்தால் மகிழ்ச்சியும் அமைதியும் வந்து நெறைய இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து நெறைய நிரம்பி இருக்கு பறவு பெற்றோர்களா இருந்தாலும் சேரி பிள்ளைகளா இருந்தாலும் சேரி தாத்தா பாட்டி அனைவருமே என் என்னும்னா ஒருவருக்கொருவர் வந்து விட்டு கொடுத்து உதவும் மனப்பான்மையில இருந்தாங்கன்னா ங்க வந்து ரொம்ப அந்த குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நா சொல்ல வருவேன் இன்னொரு வி சித்த பார்த்தீங்கன்னா ஒற்றுமையான குடும்ப பார்த்த ஒற்றுமையான குடு குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவு ஏதாவது இருந்தா கூட இருந்தா கூட வந்து நம்ம விட்டு கொடுத்து போகணும் அந்த மாரி இருந்தா அது வந்து அந்த வீட்டுல வந்து சண்ட வந்து ரொம்ப குறைவா இருக்கு ந விட் விட்டு கொடுத்து போணும் மனம் ப்பானு வந்து அந்த குடும்பத்துல எல்லா உறுப்பினர்களுக்கும் இருந்தா ஆஹ் அதோ அந்த குடும்பம் வந்து ஒற்றுமையா தான் இருக்கும் சண்ட சச்சரவு எல்லாம் ரொம்ப குறைவா தான் காணப்படும் ஏன்னா இன்றைய காலகட்டத்துல உறுப்பினர வந்து என்ன பாத்தீங்கன்னா நெறைய கருத்து வேறுபாடு நீ எனக்கு நான் இப்போ ஒரு ஃபேமிலயே நாலு பசங்க இருக்கு இப்பனா சொன்னா நான் மேல வந்து அந்த பசங்க வந்து அந்த பையனுக்கு உடம்பு சரில அந்த பையன் வந்து ஒரு ஆறு மாசம் குழந்தா அட்மிட் பண்ணியிருந்தான் ஹாஸ்பிட்டல்ல அவங்க ரெண்டு பொண்ணுமே வெளி ஊர்ல கல்யாண பண்ணாங்க ஸ்டேட் டு ஸ்டேட் இருக்காங்க வந்தாங்க அஹ் குழந்தய கொண்டு வன்டாங்க அந்த பையனுக்கு உடம் சல்லனா கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணன் ஆஹ் அவங்க சொந்த மகாம் பையன் தான் ஆனா அந்த பொண்ணுங்களோட பேர பிள்ளைல தூக்கிட்டு அவங்க வந்து டெய்லி டெய்லி வந்து ஆட்டோ பக்கத்து விடுதான ஆட்டோ பிடி ச்சி ங்க போவாங்க வெளில தான் போய் சாப்பாடு வாய்ட்டு வருவாங்க டெய்லி வெளியில சாயங்காலம் ஆயிட்ட தான் வெளியில போய்ருவாங்க எனக்கு ரொம்ப வருஷம் ஒரு மகன் ஒன்னு வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ஒரு ஃபீலிங் கூட அவங்களுக்கு இல்லையே அப்டின்னு பண்ணுவ
அவங்களுக்கு வந்துட்டு பொண்ணோட அதுதான் அவங்களுக்கு முக்கியமா
கோவில்லாம் கூட்டு போய் உடம்பு செரில அப்டின்னு சொல்ட்டு தண்ணில்லா எரி ச்சி எல்லாம் பண்ணுவாங்க அப்போ நான் வந்து அவங்கட்ட கேட்டேன் நீங்க அவங்களோ கூட்டிட்டு போனீங்கங்களா அந்த பையனையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்லா அப்டின்னு சொன்னே இல்ல ஐயையோ நான் மறந்து டேன் இன்னொறு நாளைக்கு கூட்டிட்டு போனோம் பட் ஹாஸ்பிடல்ல இரு குழந்தங்க ஏம்பாடுடு ஏன்னா நெறைய குடும்பத்துல வந்து அஹ் வந்த மருமகள வந்து மகளா பார்த்தாங்க அப்புன்னா இந்த மாரி கருத்து வேறுபாடு வராது அவங்க பார்த்தாங்கன்னா வந்த மருமகளும் மரு மாகளா அம்மாவா பாப்பாங்க கின் மோஸ்ட் ஆப் வந்து என்னைக் கியுமே அம்மா வன் மாமியார் வந்து அம்மாவ ஆவ முடியாது அது அது ஹண்டரட் பசஜி உறுதி தான் ஏனா சில வேறுபாடு நெறைய இப்ப நாலு பசங்க இருக்காங்கன்னா நாலு பசங்களுமே தனித்தனியா மேரேஜ் பண்ண பாப்போம் அந்த மாரி இருற இடத் துல வந்து ஆஹ் நான் நான் நெறைய படிச்சிரு கேன் நீ நெரைய படிச்சியிருக்கேன் நீ படிக்காதவா நீ வேல பாரு அந்த மாரி ஈகோ பிரச்சன தான் வருது இதனால வந் து குடும்பங்கள் வந்து பிரியப்படுது தோலி நீங்க சொல்லுங்க தோலி
ஆமாங்க நீங்க சொல்றது எல்லாமே ஃபேக்ட் உண்மை அதுதா இப்போ அந்த மாரிதா நடந்துகிட்டு இருக்குது நீங்க சொல்ற மாதிரிதா அவங்க வந்துட்டு மகா இப்போ மகாவோட பிள்ளைங்களதா அவங்க வந்துட்டு மெய்னா ஃபஸ்ட் முன்னுரிம குடுக்குறாங்க அவங்களதா பாசத்த காட்டி வளக்குறாங்க பேரா பேத்தினு தூக்கிட்டு இங்கயு அப்டிதா இங்க பக்கத்துலயு அப்டிதா தோழி ஆஹ் பைய இருக்காங்க பையனோட கொழந்தைங்களல்லா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க மகா வந்தாங்கன்னா மகளோட பிள்ளைங்களை தூக் கி வச்சு கொஞ்சுறது அந்த மாதிரிதா அவங்களுக்கு எல்லா வாங்கி குடுக்கறது வெளிய கூட்டு போறது இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனா பையங்களோட பிள்ளைங்கள அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க எதுனாச்சு ஒடம்பு சரியில்லனா கூட கூட்டு போக மாட்டாங்க நீங்க சொன்ன மாரி இங்கயு நடந்தது ஒடம் பு சரியலன்னா இப்ப மகாளோட இது ன்னா தண்ணி ஏறிய கூட்டு போவாங்க மந்திரிக்க கூப்ட்டு போவாங்க கோவிலுக்கெல்லா ஆனா அதே பையனோட பிள்ளைக்கு ஒடம்பு சரியில்லன்னா வச்சுக்கோங்களே என்னன்னு கூட கேக்க மாட்டாங்க இப்ப உள்ளவங்கல்லா இப்டிதா நடந்துக்குறாங்க
ஆமா தோழி ஏன்னா நெறைய விஷயத்துல அந்த மாரி நடந்துகிறப்போ வந்து இப்ப வந்து நம்ம அஹ் கடம்பருமாட்ட வந்து எக்ஸாம்பிள் பொதுவா சொல்றே நம்ம வந்து இந்த மாரி இல்ல இவங்க இ ப்டி பண்றாங்க அப்டி பண்றாங்க அப்டின்னு சொன்னாலுமே அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு சிலவங்களுக்கு தெரிஞ்சிரு இவங்க இப்டிதா இப்டிதான்னு ஒரு அக்செப்ட் பண்ணி ஓகே பொறுத்து போ அப்டின்னு சொல்வாங்க ஒரு சிலவங் க வந்து நெறைய வீட்ல நா பாத்திருக்கே அவங்களுக்கு தெரியாத மாரியே போறாங்க ஏன்னா இல்ல எங்க அம்மா அப்பா அப்டி இருக் க மாட்டாங்க நீதா அப்டி இருக்க நீ வந்து வெளில இருந்து மேரே ஜாயி வந்திருக்க உனக்கு எங்க ஃபேமிலி பத்தி தெரியாது ஏன்னா நெறைய என்ன சொல்லுவாங்க அவுங்க பைய அவு ன னா அவுங்க பைய இருக்கப்ப ஒரு மாரி இருப்பாங்க ஆஹ் மருமக மட்டு இருந் இப்போ வேற மாரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த மாரி இருக்குற ஃபேமிலி நெறைய பாத்திருக்கே தோழி மோஸ்ட் ஆஃப் ஹண்ரட் பர்சன்டேஜுக்கு எயிட்டி பர்சன்ட்ஸ் ஃபேமலி வந்து இப்படிதா இருக்காங்க ஏன்னா அந்த மாரி இவ்ள இந்த மாரி நீங்க அந்த காலத்துலல்லா பாருங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தி சித்தப்பா அந்த மாரி ஒற்றுமையா இருப் பாங்க இப்ப பாருங்களே எங்க ஃபேமலியே எடுத் த்துக்கோங்களே எங்க அம்மாக்கு அக்கா இருக்காங்க எங்க அப்பாக்கு அண்ண இருக்காங் வேனா அண்ண வந்து எங்க பெரியம்மாவுட பேச்ச கேட்டு வந்து பேச மாட்டாங்க செரி ஓ கே எங்க பெரிய எங்க அம்மாவோட அக்கா இருக்காங்கல்ல அவுங்க அவுங்க அண்ணந் தம்பி எ ல்லாரு வருவாங்க ஒ ஒரே ஒரு அவுங்க வந்து என்ன ஃபுல்லா மாசத்துல வரு திருப்பி என் தங்கச்சி வந்து குழந்தையில் ஏன்னா ஆறு குழந்தைனால குழந்தைய வச்சு கஷ்டப்படுதா அவுங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் நறைய இருக் கு அப்புறம் கேரளா வாழப்பழம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போடுவாங்க அவுங்க வயல்ல என்னெல்லாம் போடுறாங்களோ கொண்டுபோய் கொடுப்பாங்க ஏங்க அவுங்களுக்கு ஒக்கரை கல்ச்சர் இருக் இருந்தாலும் நான் என் தங்கச்சி போய் பார்த் துட்டு வரேன் தங்கச்சி புள்ளைங்கள போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வாரம் வாரம் வருவாங்க வாரம் வாரம் வருவாங்க ஆஹ் வந்து பாத்துட்டு பேசிட்டு போவோம் அப்புறம் எனக்கு ஆப்டர் மேரேஜ் அப்புறம் என்னோட டெலிவரிக் கூட என் தங்கச்சி இ குழந்தை பிள்ளைகளும் வந்து டெலிவரி நடக்கு நானும் போணும் என்ன னு தெரியல அந்த பாசம் பாருங்க அந்த பாசம் வந்து விட்டு போல என்ன பண்ணுவா குழந்தைய வச்சுட்டு நானும் போறேன் ஒத்தையில என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு வருவாங்க எனக்கும் ரெண்டு மூணு டெலிவரி ஆச்சு ஆ அப்பவும் அவுங்க வந்தாங்க ரெண்டு டெலிவரிக்கும் அவுங்க பெரியமா வந்தாங்க ஆனா வயசாக வயசாக வந்து ஏ அவுங்களால வர என்னால முடியாதப்பப்போ எங்க அம்மா எங்க அக்கா என்ன பண்ணந்தாலும் தெரியலையே அவளுக்கு இந்த கருவாடு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா இப்ப போக ஆரம்பிச்சாங்க அவுங்களு அப்படியே வாரம் வாரம் போய் பாத்துட்டு வருவாங்க அவுங்களுக்கு என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் வேணும் என்னன ஏ டூ ஜெட் ஆனால் மருமகள் இருக்கா பாக்க மாட்டாங்க எல்லாம் போய் செஞ்சு குடுத்துட்டு வருவாங்க எங்க அம்மா ஏன்னா அந்த மாதிரி உறவுகள் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பாசம் ஒரு பாச உணர்வுகள் ஒரு பீலிங் இருந்தா மட்டும்தான் அந்த உறவுகள் வந்து கன்டின்யூ பண்ணுவாங்க தவிர இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல நான் பாத்திருக்கேன் இப்போ எனக்கு தேவையா நான் உங்கள யூஸ் பண்ணிக்கிடுவேன் எனக்கு இப்ப என்ன என்னோட வேலை முடியும் உங்கள யூஸ் பண்ணிக்கிடுவேன் இன்ன கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வேலை முடியலனா வேண்டா நீங்க யாரோ நான் யாரோ அந்த மாதிரி ரிலஷன்ஷப்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ஜஸ்ட் இங்க இப்போ உள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிள் எனக்கு தேவை நான் யூஸ் பண்ணிகிடுவேன் எனக்கு தேவை இல்லையா நீங்க வேண்டாம் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல தான் இப்ப போயிட்டு இருக்கு
ஆஹ் கண்டிப்பா அப்டிதான் போயிட்டு இருக் குங்க இப்போ எல்லாம் பாசம் காமிச்சாலும் அவுங்க பையன் முன்னாடி பிள்ளைங்கள்ட்ட அப்டி பொய்யான பாசத்த காமிச்சு நடிச்சிருவாங்க அப்படியே ஃபுல்லா நடிப்புங்க பாசத்த காட்டுற மாரி அப்ப்டின்னு நடிச்சிருவாங்க நல்லா
நடிப்பு என்னைக்காவது ஒரு நாள் வெளி வராது அப்படின்னு நறைய என்ன மாரியோ உங்க மாரியோ நறைய பெண்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிதான் தோழி நடக்கு ரியல் லைஃப்ல சொல்ல போனா ரொம்ப எரக்கு என்ன பண்ண எல்லாரோட லைஃப்லயும் இப்படிதான் இருக்கு அது என்னக்கா தெரிய வராதா அப்படின்னு பார்த்து நம்ம கூட கொஞ்ச அப்புறம் நம்மளுக்கு வயசாயிரும் தோழி
ஆமாங்க கண்டிப்பா அப்படிதான் ஆகும் போல பாக்கலாம் எப்பதான் ஒரு மாற்றம் கெடைக்குதுன்னு பாக்கலா நம்ம
கண்டிப்பா ஏன்னா அப்ப உள்ள குடும்பங்கள் வந்து ஒ ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வந்து என்னன்னா விட்டு கொடுக்குறோம் அந்த அன்பு இருக்கும் மரியாத இருக்கும் நம்ம தாத்தா பாட்டிக்கு இந்த மாரி மரியாத கொடுப் இப்போ நம்மளோட பெரியவங்கக்கு மரியாத கொடுப்போம் எல்லாத்துயும் மரியாத கொடுப்ப இந்த இந்த ஜென்ரேஷன் வந்து அந்த மாரி இல்ல நா படிச்சிருக்கேன் உனக்கு என்ன மரியாது கொழந்தா நெறைய பேரண்ட்ஸ் பாார்த்திருக்கேன் நெறைய பேரன்ண்ட்ஸ் வந்து படிக்கல அவங்க கொழந்தைய கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க ஆனா அந்த கொழந்தைகளுக்கு என்ன நீ சொல்ல கூடாது உனக்கு என்ன தெரியும் நா படிச்சேன் எனக்கு தெரிஞ் சொல்லிட்டு நெறைய கொழந்தைகளு கூட பேரன்ட்ஸ் பேசுறத நா கண் பாத்திருக்கேன் தோழி ஏன்னா அவங்க விவசாய வேல பாத் பார்த்து தான் அவங்க கொழந்தங்க படிக்க வைக் விக்கிறாங்க ஆனா சில கொழந்தைகள் அப்படி பேச உண்மைக்குமே எனக்கு வந்து மனம் வந்து த ஆஹ் ரொம்ப தர தரளவாகுது ஏன்னா நா இப்ப பார்த்தேன் எங்க வீட்டுல பக்கத்துல வந்து பைய வந்து இப்பதா யு கே ஜி தா படிக்கா ஆஹ் யூ கே ஜி படி யா ஆனா அந்த பைய எ பிள்ளய எந்த நேரமோ அடிச்சுட்டே இருப்போ அப்ப நா சொல்வே அவங்க அப்பட சொன்ன உங்க உங்க பைய வந்து அடிக்கறது வேற சைக்கிள்ளபோறா சைக்கிள்ளபோற குழந்த என்ன ரொம்ப சின்ன பொண்ணு மூன்ற வயசு பொண்ணு சைக்கிள் போறப்போ என்ன பண்னா சைக்கிள்ள இந்த கார் ரைஸ்லா பாத்தீங்னா மிதிச்சு தல்வாங்க பாத்தீங்ளா அது மாரி தள்றா ஒரு நாள் வேண்டக்கலே நா ஏ கண்ணுமுன்னாடியே அதனால அவங்க டேடிட்ட பேச சொன்னே அவங்க சொன்னாங்க எ உ நா சொல்லிட்டே எ பையன்ட நீங்க உங்க பாப்பாவ வந்து எ கூட பைய கூட சேர விடாம சொல்லுங்ணு ஓகே நா சொல்லிட்டே நேத்து பாக்குற எ பாப்பாவ அப்பரோ விட மாட்டேன் நேத்து பாக்குறே பக்கத்து வீட்டு பைய கூட சண்ட போடுரா அந்த பைய அந்த பையனோ ச்ச அவ அவ சைக்கிள்ள போன தள்ளி வுடுதா இவனோ தள்ளி வுடுதா ஆனா ரெண்டு குழந்தைங்ளுமே மாத்தி மாத்தி அடிக்க அடிக்க அவனுக்கு ரொம்ப கோவ வருது அந்த பையனுக்கு நா சொல்லுவே அவங்க ஆச்சுட்டு தா சொல்லுவே உங்க பேரனுக்கு ரொம்ப கோவவருது நல்லது கெட்டது சொல்லி குடுங்க பெரியவங்க இப்டி செய்யாதன்னு சொன்னா நா அப்டி தா செய்வே அப்டி எதித்து பேசுறா இது வந்து நல்லதுக் கிடையாது அப்டினு சொல்லி சொன்னே தோழி நமக்கான தோ நேரம் முடிந்து விட் அது
ஆமாங்க ஓகேங்க பாய் பாய்